வணக்கம் தோழி நல்லா இருக்கேன் சாப்ட்டீங்களா என்ன பண்றீங்க
நல்லா இருக்கேன் தோழி சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே தோழி என்ன பண்றீங்க
நான்னா படுத்துட்டுருக்கே தோழி
அப்டிங்களா பசங்க நாங்க வந்து நாளைக்கு ஒரு சில நோன்பு இருக்கு பாஸ்டிங் அது காக சமைச்சிட் இருக்கோம்
செரிங்க தோழி
அ அது நம்ம நெய் சோறு சொல்லுவோலா நெய்சோறு சிக் சிக்கண் கொழம்பு சமைச்சிட்டு இருக்கோ மூணு மணிக்கு சாப்புணு அதனால இப்பவே சமைச்சிட்டு இருக்கோ
சேரிங்க தோழி நல்லது
ம் நீங்க என்ன பண்றீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்களாய் இன்னிக்கி வெளி வெளில போய்ருந்தோ அம்மாக்கு ஆஸ்பிட்டல் கூப்ட்டுட்டு வரும்போது அப்டியே ஹோட்டல்லயே சாப்ட்டுட்டு வந்துட்டோ தோழி
தோழி செரி செரி உங்கள தங்குறன் அதாது ஓ அதாவ்து பீஃப் இல்லிங்களா
ஆமா ஆமா தோழி
செரிங்க தோழி நீங்களு அம்மாவு மட்டு தா போனிங்களா இல்ல உங்க அஸ்
மா அம்மா நா அம்மா அப்பா மூணு பேரு போயிருந்தோ தோழி
ஆ செரி
போகும்போது நம்ம ஆட்டோல போய்ட்டோ வரும்போது எங்க அப் அப்பாவ கூப்ட்டுட்டு அப்றமா அவுங்கள பைக்ல அம்சிட்டு ராபிடோ புக் பண்ணி அவுங்கள பைக்ல அம்சிட்டு அவுங்க வண்டி நா எடுத்து ஓட்டிட்டு வந்துட்டே ஏனா நம்மளுக்கு ஆட்டோ போடும்போது எக்ஸ்ட்டாவா ஆகுது ஒரு ஆளுக்கு பைக் போட்டுக்கலா ஜென்ஸ் கூட வந்து கூப்ட்டுட்டு போய்ருவாங்க
ஆ புரிதுங்க தோழி
நால ராப் ராபிடோ பைக் போட்டு எங்க அப்பா அம்சிட்டு அவரோட வண்டி வாங்கிட்டு நா எ அம்மாவ உக்கார வெச்சுட்டு கூப்ட்டுட்டு வந்த தோழி
ஆ செரிங்க தோழி பரவா இல்லைங்ளா என்ன சொன்னாங்க டாக்டர் அந்த தீ காயத்திற்க்கு
அது ஒன்னு இல்ல தோழி அவுங்க கட்டியே வெக்க சொல்றாங்க இல்லன்னா இன்ஃபெக்க்ஷன் ஆயிரு அப்டின்ட்டு ஆனா நம்ம அது பண்ணல தோழி எனா அம்மாக்கு அது கட்டி வெக்கிம் போது சீக்ரமா காயோ ஆற மாட்டேங்குது அதனால நம்ம தொருந்து வெச்சுட்தா இருக்கோ ரொம்போ வலி தாங்க முடியாம அவுங்களால ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்க போய் இன்ஜெக்க்ஷன் போட்டு வர்லா அப்டின்னு ஒரு இன்ஜெக்க்ஷன் போட்டு வந்த அப்றமா ஓரளவுக்கு அவுங்குள்க் கொஞ்சோ வலி கம்மியாயிருக்கு அப்டின்ட்டு அவுங்க இப்போ ம் ஃபீல் பண்றாங்க
ஆமாங்க தோழி ஏனா தீக்காயங்கறது ரொம்ப அ பெரிய ஒரு காயமாக்கு சாதாரண நம்ம ஒரு அடுப்புல குக் குக்கரோ இல்ல வந்து ஏதாவுது ஒரு பாத்ரோ பட்டாலே நம்ளால தாங்க முட்ல அதுவு வந்து ஒரு சு சுடுதண்ணி கொட்டி அவ்வுளோ பெரிய காயங்குறப்போ ஒரு பொக்களமால வந்துருக்கும்ல
ஆமா தோழி குப்புளல்லா வந்து சி ரொம்ப தோல் எல்லா பிச்சிட்டாங்க அது ரொம்ப இது காயோ ஆறவே மாட்டேங்குது அதனாலயே ரொம்ப கஷ்டமாருக்கு அவுங்களு கொஞ்சோ வெளில போய்ட்டு வரவங்க வேலைக்கு போய்ட்டு வரவங்க இப்போ ஒரு வாரமா வீட் விட்லயே இருக் அடஞ்சு இருக்குறதுனால அவுங்குள்க்கு ரொம்பவே ஒரு மாதிரியா இருக்கு அப்டின்ட்டு ஃபீல் பண்றாங்க இப்ப தீ காய வெச்சிட் ட்டு அவுங்கள வெளில எங்கவுமே நம்ம அழச்சிட்டு போ முடியாது
ஆமா அதுவு கொஞ்சமாது லைட்டா காஞ்சி இருந்
வந்துது தோல் எல்லா வளந்துச்சு அப்டினா கூட போலா இது வந்து ரொம்ப பச்ச புண்ணாலா இருக்கு இப்பனா ஒரு வாரோ கூட ஆகிருக்காது ம் கொழந்திங்க என்ன சாப்ட்டாங்க
ஆ எ பாப்பாவா கொஞ்சமா இது சாப்பிட்டா இந்த புரோட்டா வாங்கிட்டு வந்தோம் அது கொஞ்சமா பிச்சி சாப்பிட்டா
சரிங்கங்க
சாப்பிடல அப்புறமா பால் வேணும் அப்டின்னு கேட்டு பால் வாங்கி குடிச்சுட்டு இருக்கிறா எங்க அக்கா தோச ஊட்டுனாங்க அது ஒரு நாலு வாய் வாங்னா தோச
சரிங்க தோழி அதாவது ஏதாவது சும்மா அவங்களுக்கு தேவைப்பட் அதேதா எல்லா வீட்லயும் அதுதா சொல்ல வர அவங்களுக்கு தேவைப்பட்டதுச்சி அப்டின்னா சும்மா லைட்ட எடுத்து அம்மா அந்த சாப்பாடு அப்டியே போட்டுறாங்க அவங்க சாப்றதும் இல்ல ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் ரெண்டு வாய் குடிச்சுட்டு அப்டியே போட்டுறாங்க அந்த மார்னிங்ல வந்து அதாவது ஆ வெறும் பீட்ரூட் கேரட் லைட்டா புதினா இலை லைட்டா இஞ்சி போட்டு ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடுப்பேன் ரெகுலரா அது வந்து இப்போ ரொம்ப அழுது அழுது குடிக்கிறாங்க நா வந்து நம்ம மாசா அது டின் ஜூஸ் பாத்துருப்பீங்க அந்த டின் ஜூஸ் டப்பாவ வந்து எடுத்து வச்சிருக்கேன் எதுக்காக அப்டின்னா அதுல ஊத்தி குடுத்தோம்னா செரி குடிப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லிட்டு குடிப்பாங்கன்னு எடுத்து வச்சிருந்தா ஆனா ஃபஸ்ட் ரெண்டு நாள் குடிச்சாங்க அதுக்கப்புறம் அவுங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்ப என்ன பண்ட்டாங்க அந்த ஜூஸ் டப்பா நாங்க வாங்கிட்டு குடிச்சா கூட அந்த ஜூஸ் வந்து வேண்டாம் எனக் வேண்டா ஏன்னா அந்த டப் டப்பால வந்து அவங்களுக்கு மைண்ட் செட் என்ன போயிச்சு ஐயோ அந்த கேவலமான ஜூஸ் இருக்கும் அப்டின்னு அவங்களுக்கு மைன்ட் செட் போயிடுச்சி புரியுதுங்களா அத்னால அதுவும் குடிக்கிறத விட்டுட்டாங்க இன்னைக்குதா மாதுளப்பழ ஜூஸ் வந்து போட்டு கொடுத்தேன் ஒரு மா பதினோரு மணி போல கொஞ்சம் ஹெல்தா இருக்கட்டும் அப்டின்னு போட்டு கொடுத்தே அப்புறம் மா முந்திரி அதாவது கேஷு முந்திரி பழம் முந்திரி குடுக்குறே கொஞ்ச ஏதாவது எப்பவாது டிவி பாத்துக்கிட்டே சாப் டாங்கன உண்டு இல்லன்னா அப்டியே விளையாட்றது பால் முன்னாடி ல்லாம் கேட்டு கேட்டு குடிப்பாங்க சாயா அப்டின்னு இப்ப என்ன பண்றாங்க கூட்ட வீங்கன்னா கப்புல உள்ள டீ ய கட்லக்கு நா சைட்ல வந்து கொஞ்சம் எடைவெளி இருந்துன்ன வைங்களேன் அப்டியே ஊத் த்தி விடுறாங்க ஏதோ வந்து சிமிண்ட்டுக்கு தண்ணி ஊத் த்தன மாறி ஃபுல்லா ஊத்தி ஊத்தி விடுறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு வாட்டி பால் கேட்பாங்க அதுல ஒரு அரை கப்பு குடிச்சுட்டு அரை கப்பு ஃபுல்லா அந்த சைடுல ஊத்தி விட்டுறாங்க
ஆமா தோழி இதுதா தோழி எங்க வீட் வீட்லயும் பிரச்சனையா இருக்கு ஒரு சிப்பர்ல பால் போட்டு குடுக்க சொல்லி கேட்ப போட்டு குடுத்த உடனே என்ன பண் பறாங்க இந்த கட்டல்ல எல்லாமே எடுத்துட்டு அந்த பாட்ல அப்டியே கவுத்தி கட்டல் ஃபுல்லா அங்க அங்க ஊத்தி விடீறா அந்த செவரு எல்லாம் அடிச்சு விடுறே எ பொண்ணு கூட இதேதா பண்ணிட்டு இருக்காங்க
அதுவும் நல்லது அது வந்து கஷ்டம் தா இருந்தாலும் இன்னொரு நல் முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரு எனக் தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க பாப்பா என்ன பண்ணுவாங்கன்னா பெட்லேயே சுச்சு போயிடுவாங்க ரெஸ் மோஷன் வந்தா மட்டும் தா சொல்லுவாங்க போட்டி போட்டின்னு சொல்லிட்டு கேப்பாங்க இப் இப்போ வந்து என்ன பண்றாங்க ரெஸ்ட் ரூம் வந்தா கூட அ சூச்சு சூச்சு அப்டின்னு சொல்லிட்டு குடு குடு குடு குடுன்னு ரெஸ்ட் ரூம் வந்து போக ஆரம்பிச்சசிட்டாங்க இப்போ வந்து அந்த ரெஸ்ட் ரூம் ஸ்மெல்லோ அந்த யூரின் ஸ்மெல்லோ அந்த மாதிரி எதுமே எங்க வீட்டு்ல இல்ல இப்போதைக்கி இப்போதைக்கி என்ன ஆகுது ஏதாது குடுத்தோனா பெட்ல டக்குன்னு கொட்டிறாங்க அதாவது கீழ கொடுத்தா கூட கொட்டிடுறாங்க கீழ குடுத்தா கூட பெட்ல ஏறி வந்து அத வந்து ஊத்தி ஊ த்தி வெளையாடறாங்க அத விட என்னன்னா கடலுக்கடில போறாங்க ஒரே கட்லுக்கு அடில போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க தேட வேண்டியதா இருக்கு ஒரே
ஆமா தோழி அவங்களுக்கு பிரைன் ட்டு அவங்களோட பிரைன் இன்னு கொஞ்சோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆக புதுசு புதுசா அவங்க ட்ரை பண்ணுவாங்க இதே மாரிதா எங்க வீட்ல எ பொண்ணு கூட கிளாஸ்லதா வேணு அப்டின்னு கேட்டுட்டு வாங்கி தொத்தி சாப்ட்டுட்டு ரஸ்கு எல்லா குடுத்தா நல்லா பால்ல தொட்டு சாப்ட்டுட்டு ஒரு அரை ரஸ்கு சாப்ட்டுட்டு என்ன பண்றா அப்டியே க வெச்சு விளையாடிட்டே இருந்து டக்குன்னு அந்த கிளாஸ் கவுத்து விட்டுறா எப்டி தா கவுத்து விடாற தெரில நா கண்ண முன்னட்டு தா பாத்துட்டே தா இருக்க ஆனாலு கவுத்து விட்டுறா எடுத்துட்டு வந்து என்ன பண்றா எங்க அக்கா பையே இருந்தானா இ இன்னக்கி என்ன பண்ணா இந்த பரோட்டாவ பிச்சு பிச்சு போட்டு குடுத்தே செரி சாப்டுராலா பாக் பாத்தே அதுவு செரியா சாப்ட மாட்டேங்றா வச்சுட்டே இருக்கு போது அன் என்னட அக்கா பையே பாத்தீங்கன்னா அவே வந்தா என்ன பண்ணா அந்த பரோட்டா தட்ட அப்டியே எடுத்து அவ தல மேல ஊத்தி விட்டா வீட்டுல எல்லாரு பாரு உ பொண்ணு எவ்ளோ அக்கப்போரு பண்றா அப்டின்ட்டு ஆமா பொரோட்டா எல்லா தலமேல போட்டு விட்ட
இப்போ அங்க ரெண்டு பசங்க இருக்றாங்க அவங்க ரெண்டு புரு பண்றாங்க செரி எங்க வீட்ல என்ன பண்றாங்க இவங்க தனியா இருக்கறாங்கல்ல ரொம்ப டாச்சர் இங்க எ முன்னாடிலா அங்க ஒரு பாப்பா இருக்குனாலே தெரியாது இப்போ எங்க வீட்ல ஒரு கொழந்த இருக் குனு இந்த பில்டிங் ஃபுல்லா தெரியுது நைட் மூணு மணிக்கு கடந்து ஹால்ல கடந்து கத்றது கதவ போட்டு டம்டம்னு அடிக்றா பக்கத்து வீட்டு செவிர்ல ஒரே தட்றது டம் டம் டம்னு இவன் தட்டுறதுக்கு அங்க இருந்து இவர் கொழந்த சின்ன ப அவ அங்க வந்து படிக்கிறவ எட்டா கிளாஸ் பையே இவ தட்டுறதுக்கு அவ தட் ட்டுவா மாறி மாறி ரெண்டு பேரு தட்றாங்க எதுவுமே முடியல ஃபரிட்ஜ தோறந்து தோறந்து உள்ள போயி உக்காந்துறாங்க ஃபிரிஜ தொறந்து உள்ள உள்ள பொருள்கள் எல்லா எடுத்து வெளில வெக்கிறாங்க இப்போ ஸ்லாப் எட்ட ஆரம்பிச்சிருக்கே எங்க கிச்சன் ஸ்லாப் ஒரு சின்ன சின்ன கரண்டி எல்லா வச்சிருக்கே இந்த கரண்ட்டி எல்லா எடுத்து எடுத்து என்ன பண்றாங்க ரெஸ்ட்ரூம்ல பக்கெட்ல போட்டு வச்சறாங்க அதனால ஃபுல்லா வந்துட்டு அடி வாங்கிட்டே தா இருக்றாங்க
ஏனா எனக்கு உங்களோட கஷ்டோ எல்லாமே புரியுது நீங்க சொல்லு போது அது எல்லாமே எ கூடயு நடந்துட்டே இருக்கு அதே மாரி எ பொண்ணு கூட பாத்தீங்கனா சீப்பு வச்சி விளையாடுறா
அதேதா இங்கேயு சீப்பெல்லா நா ஒழிச்சி வச்சிருக்கே சீப் ஒரே கண்ணாடி பாத்து தல சிவறாங்க அவங்க அப் பா சீவற மாதிரியே அந்த சீப்பெடுத்து தல சிவுறது என்ன ரொம்ப அடிக்கிறாங்க திடீர்னு இன்னக்கி நாலா ரொம்ப அவங்க படுத்துன டார்ச்சர்ல ரொம்ப அழுது என்னால முடியல நைட் புல்லா தூங்கல ஆறு மணி க்குதா கால தூங்குனாங்களே காலைல அஞ்சு அம்பத்தி அஞ்சுக்கு தா தூங்குனாங்களே எனக்கு ஒரே அழுக அவ்ங்க தூங்கவு மாட்றாங்க ரொம்ப
நம்மளுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ் ஆயிரு ஆமா கரெக்ட் தா எனக்கு ஒரு சில டைம் எ பொண்ணு தூங்கல அப்டின்னா எனக்கோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரு ஆனா உங்க பைய ஆவ்து தா சீப் பு வச்சி தல தா வார்றா என் பொண்ணு சீப் பு வெச்சிட்டு ஃபுல்லா எடுத்து எல்லாமே இந்த பெயிண்ட்ட கீறிக்கிறா அந்த பெட்ஷீட்ட புடிச்சி கீர்றா அ யாராவ்து மண்டே புடிச்சி கீர்றா மூஞ்சில கீர்றா அந்த மாரிலா பண்ணிட்ருக்கா அது ரொம்ப பயங்கரமா இருக் குல்லியா யாருக்காவ்து அடிபட்ருமோ அப்டின்ட்டு
ட்டி செவர்லல்லா கீ கிறுக்க ஆரம்பிஷ்சாங்களா எங் வீட் செவர்ல பாருங்க ஃபுல் பெரிய புடுக்கி கெச்சு குடுத்தா கிறுக்குறாங்க ஃபுல்லா கிறுக்கி கிறுக்கி வச்சிருக்காங்க
யேஸ் என்னோட செவுரு ஃபுல்லா கிறுக்கி வச்சிருக்காங்க அவங்க அப்பா பென்சில் குடுத்து என் பொண்ணு நல்லா எழுதி பாக்கட்டு அப்டின் குத்துட்டாங்க அவ என்ன பண்றா ஃபுல்லா செவுரு பரவால்ல என் பொண்ணு கிறிக்கிட்டோ நா பெயிண்ட் அடிக்கிறேன்பாரு அவுரு
அதேதா நாங்களு விட்டோ என்னதா இருந்தாலு அவங்களுக்கு அது ஒரு நேச்சர் அதாவ்து இந்த வய்சு அவங்க கிருக்கதா செய்வாங்க அன்ன அன்னால் நாங்களு விட்டோ நீங்க எவ்ளோ வேணாலு கிறுக்குங்கப்பா அப்டின்னு பென்னு குடுத்தாலே போயிட்டு செவுர்ல கிறுக்கிறாங்க நாங்க விட்டோ அதுவு ஒன் போட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அழகாட்டு ஒன் போட்றாங் அதுவு இவங்க லெஃப்ட்டு ஹேண்டர் வேறயா ரைட் ஹேண்ட்ல எழுத குடுக்குறோ ரைட் ஹேன்ட்லா அவங்களால எழுத வர மாட்டிக்குது லெஃப்ட் ஹேண்ட்டால ஒன் போட்றாங்க ரைட் ஹேண்ட்ல பென்சிலே புடிக்க தெரிய மாட்டிக்கிது அவங்குளுக்கு
ஐயோ நீங்க சொல்லி தாங்க இப்பவே
ஆமா இல்ல சாப்பாட்லா வந்து ரைட் ஹேண்ட்ல சாப்ட பழகிட்டா ஆனா பென்சில் வந்து புடிச்சு புடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்லயே பழகிட்டாங்க பென்சில்லு பிரஷ்ஷூ இதெல்லா வந்து லெஃப்ட் ஹேண்ட்லய புடிச்சி பழகிட்டனால இப்ப அவங்க லெஃப்ட் ஹேண்ட்லயே தா வந்து ட்டு ஒன் போட்றதா இருக்கட்டு அப்றோ போர்ட் வெளில செவருல கிறுக்கிறதா இருக்கட்டு எல்லாமே லெஃப்ட் ஹேண்டால தா பழகுறாங்க எதாச்சு ஒரு கை வந்துட்டு அவங்களுக்கு லெஃப் ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்ட் மாரி வருது ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி பண்றாங்க அது ஒன்னு தா அவங் கிட்ட எவ்ளவோ நாங்க ட்ரை பண்றோ
பசங்க கொஞ்சோ அந்த மாரி இருப்பாங்க லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணவங்க அதிகமா அப்டின் சொல்வாங்க இல்லையா அந்த மாரிதா இருக்கோ அது ஒண்ணு பிரச்சன கடயாது ஆனா நம்ளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்லா சின்ன வயசுலதா பண்ண முடியு வளந்த அப்புறமா நம்ம ஒண்ணு பண்ண முடியாது அது அவங்களுக்கு அப்டியே பழகி போய்ரோ லெஃப்ட் ஹேண்டாவே எழுதுவாங்க எல்லாமே
ஆ ம் புரியதுங் தோழி பாருங்க நம்மக் குடுத்த நேரம் முடிவடஞ்சிட்டு தோழி மறுமுறை பேசும்போது கண்டிப்பா பே இனிதே பேசலா தோழி தொடர்லா நன்றி வணக்கம்
சேரிங்க தோழி நன்றி வணக்கம்